ம் ம்
ஜாலியா இருக்கீங்க
ஆமா ரொம்ப ஜாலியா இருக்கே இன்னைக்குதா ஜாலியா இருந்திருக்கே
ஒரே ஜாலிதா ம் ஹா இன்னிக்கு வந்து என்னன்னா புதுசா வந்து யூடியூப்ல வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பாக்க ஆரம்பிச்டே
அ ஆ செரி
ஆ அப்போ வந்து இன்னிக்கு வந்து என்ன பாத்தேன்னா வெண்ண அ வஷ் அ வெண்ண வ மேரி டு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்
ஹ
அந்த டாபிக்க பாத்தே செரியா அதுல வந் து ரொம்ப ரெண்டு பேரு ரொம்ப போராடிட்டு இருக்காங்க லைக் ஆக்டிங் லைக் கப்பிள் பிக்கமிங் லைக் அ கப்பிளுக்கு ரெண்டு பேரு அவ்ளோ போராடுறாங்க எனக்கு பாத்து விழுந்து விழுந்து சிரிப்பு சிரிப்பா இருந்துச்சு நானு உக்காந்து சிருச்சுட் இருந்தே
ரைட்டு
அ அதுக்கப்புற என்ன ஆச்சு
அதுக்கப்புறோ அதே சீரீஸு மு முச்ட்டே யுஃபோரியா ஆ அது என்ன மாரி சாரா அஜுன் டெண்டுல்கர் பொண்ணா
அ இல்ல துரந்தர் ஹிரோயின்
ஓ எனக்கு துரந்தர் ஹிரோயின் நடிச்ச ரெண்டே பட தா தெரியு ஒன்னு துரந்தர் இன்னொன்னு சைவம்
ரைட்டு தெய்வ திருமகள் நடிச்சிருக்கா துரந்தரு
திருமகள் அவதா நடிச்சதா அந்த மீன் பாட்டு வருமே அதா
அ ஏய் அது தங்க மீன்கள்
ஓ தெய்வத்திருமகள்னா எது
ஆரிரொ ஆ ராரி ரோ இது தந்தையின் தாலாட்டி
ஐ கெட் இட் ஐ கெட் இட்
ஆ அதுக்கப்புறோ என்ன ஆ அதுக்கப்புறோ ஒன்னு ரெண்டு மூணு படொலா நடிச்சிருக்காளே
நா பாத்ததே மூணே பட தா
இஃபோரியா அவதா நடிச்சிருக்கா அதுக்கப்புறோ இன்னொரு படமு அவ நடிச்சிருக்கா அது என்ன படனு எக்கு நியா போல்ல எ மட்டு தட்டாதே எ மனசு கொஞ்சொ தட்டாதே அதுக்கப்புறோ என்னாச்சு எனக்கு வந்து என்ன ஆதவன் பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்கு
நடுவண்ணா
நடுவண்ங்கிறது வந்து ஒரு சிவன்பாட்டு ஓகேவா
ஆ
அது வந்து அதுல லிரிக்ஸ் எல்லா கேட்டோனா பங்கமா இருக்கு
ம் கேக்க வேண்டியதுதான ஸ்பாட்டிபை எதுக்கு இருக்கு
ஸ்பாட்டிஃபைல அதெல்லா ஓயாம தே தே தே அதாவது அந்த பாட்டே தேஞ்சி போற அளவுக்கு நா ஸ்பாட்டிஃபைல அந்த பாட்டு கேட்டுருக்கேன்னு வச்சிக்கோ
அப்ப யூடியூப்ல கேக்க ஆரம்பி வேல முடிஞ்ச்சி
கேட்ருக்கே இப்ப இப்ப சும்மா ஸ்குரோல் பண்ணும்போது யூடியூப்ல அதா பாத்தே அதுல ஒவ்வொரு லிரிக்ஸு மீனிங்ஃபுல்லா இருக்கு
ம்
என்ன ஏ என்னதா அழிஞ்சாலு இந்த உலகத்துல வந்து உன்னோட நேம்ங்கிறது வந்து அழியா து சிவன்கர சிவன்கர பேர் அழியாது
ஆமா
ஆ ம் அது அந்த பாட்டுல லிரிக்ஸ மட்டு உன்னிப்பா கேட்டு பாத்தன்னா வந்து நீ அந்த பாட்ட அவ்ள விரும்பி கேப்ப
ஓ
அந்த மாரி ஏந்து ஏன் ஏ உன்னாலதா நாயிருக்க ஆ அப்பறோ வந்து என்னாச்சு பேங்களூர் டேஸ் மூவி பார்த்தே அது வந்து சும்மா ஷார்ட்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு எனக்கு சேரின்னு சொல்லிட்டு செரி வ ஷார்ட்ஸ்ல வர்றத ஏன் வீணக்கணு அப்டின்னு சொல்லிட்டு சும்மா ஷார்ட்ஸ்லயே அந்த படத்த பாத்து முடிஸ்ட்டே
ஆ
எவடி அக்கா பெயரா ம் அப்பறோ என்னாச்சி ம் ம்
அப்பறோ என்ன அப்பறோ ஏதாச்சு வேற எதாச்சு படத்த பாத்து உக்கா பாக்க உக்காந்துருப்ப நடுல எவனாச்சு ஃபோன் வந்துருக்கு ஃபோன் பேசிட்டுருந்துருப்ப
இன்னிக்குதா எனக்கு ஃபோனே வரல தெரியுமா
அடேங்கப்பா அதிசியமா இருக்கே
அதுதா நானதா தீக்சிக்கி ஃபோன் பண்ணே என்னம்மா எப்புடி இருக்க நல்லாருக்கியா ஒடம் சரில்லாதப்ப இல்ல கால்ல கீதா ஃபோன் பண்ணா
ஆ அது மே அது வந்து மேண்ட்ரிட்டரி அது மேண்ட்ரிட்டரி அதெல்லா கேக்
நேத் அவ ஃபோனே பண்ணல செரியா நா தீ ஃபோன் பண்லன்னா ஒருத்தி உசுரோடருக்கேனா செத்து போயிட்டனான்னு கூட கண்டுக்க மாட்டெல்ல அப்டின்னா இல்ல நீ விசியாருப் ப அதனாலதா நா வந்து எடுக்கல அதனால தா ஃபோன் பண்ணல அப்டினுட்டுருந்தே இப்ப வந்து ஏ டியூசன் பைய எனக்கு ரொம்ப நாள் கழிச்சி கால் பண்றாப்பா ஆ அப்பறோ பேசிக்லா ஆ அப்பறோ சேரின்னு சொல்ட்டு நா அப்டியே ஷாக்ல இருக்கே ஆய் ஆமா குட்டி பைய அதாவது அவனுக்கு என்ன அவ்ளோ புடிக்கு என் எதா டியூஷன் அக்கா வந்து திட்டிட்ருப்பாங்க அப்ப வந்து அவன் தா எனக்கு சப்போர்ட் பண் டுருப்பான் க்கா கோக்கிலாக்கா எதுமே பேசுலக்கா இந்தக்கா தான்கா பேசுனாங்க இந்தக் க்கா தாக்கா கோக்கிலாக்காவ டிஸ்டப் பணட்ருந்தாங்க அப்பட்டமா பொய் சொல்லுவா என்னாலு விட்டே கொடுக்க மாட்டா ஆனா என்ன அசிங்மா கே என்ன வந்து ஏ போடி அப்டின்றுவா அக்காடா அவன போடி அந்தல்ல உனக்குல்லா எதுக்கு மரியத நா தர்ணு போ அந்தல்ல ரா அதுக்கப்ரோ நா நான் டென்ஷனாயிட்டு போயிடுவே கா தம்பி தானக்கா சொன்னே ஏ ஏங்க்கா கோத்துக்கிற அப்படிம்பா நா காரியோ ஆனா கால புடிப்ப காரிய ஆலனா கால வாரி விடுவே கரெக்ட் டா அப்டிப எப்டிகா கரெக்ட்டா சொல்றீங்க தெரீது போ போ அப்டின் டுருப குடவே ஃபண்ணாருக்கு எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க ஆரமிச் சதே அவன்தா
ம்
எனக்கு டியூஷன் டைம்ல ஸ்நாக்ஸ் எல்லாருஸ் போட்டிப்போட்டு வாங்கி குடுப்பாங்க
ஓ
எல்லார்த்துக்கு ஒரு செல்ல பிள்ளைனா செரியா
ம் ம்
த்த ஒர்த்த வந்து எனக்கு சாக்லேட் வாங் குடுப்பா இனொருத்த வந்து எனக்கு ஜூஸ் வாங்கி குடுப்பா இனொருத்த எனக்கு லேஸ் வாங்கி குடுப்பா உன்னொரு அண்ணா வந்து உன்னொரு அண்ணா வந்து ட்டு எல்லாத்துதுமே ஒவ்வரு நாள் வாங்கி தருவாரு இன்னொரு நா எனக்கு எப்பவ்மே டைரி மில்க் வாங்கி தருவார் டைரி மில்க் கிக்கேட் இத வந்து ஆல்ட்ரநெடிவ் டேஸ்ல மாத்தி மாத்தி வாங்குடுப்பாரு அப்றோ அந்த வாய்க்குள்ள போட்டா ஒரு பட்டாசு வெடிக் குள்ள ஓ இத்னோடு சாக்லட் வெடிக்குல்ல
தெரியு தெரியு தெரியு
அது வாங்கி குடுப்பாரு டாடி மம்மி இருக்குல்ல அதெல்லா வாங் குடுப்பாங்க எனக்கு நா ஜாலியா சாப்புட்டுருப்ப அப்ரோ ஆர்வீஸ் இருக்குல்ல
ம் ம்
அதெல்லா வாங்கி அதெல்லா வந்து பிரிக்கி அடுச்சு வெளாண்ட்டுருப்போ பெர்ரார்ஸ் ஹ பாவோ அந்த ஆர்வீஸ்கு கண்காது வாய் மூக்க எல்லாம் இருந்தா அழுதுடும் லிட்ரலா அழுதுடும்
பரவாயில்ல டியூசன்டேஸ் என்ஜாய் பண்ணிருக்கிய
ச வாழ்கல அதுக்கப்ரோ என்னாச்சு என்னமோ ஆச்சே அப்ரோ அந்த ஆகாஷங்கிற பைய வந்து ஊருக்கு போயிட்டான் அ அவுங்க மாமிகூ டாடிகூ டிவோஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படின் சொல்ட்டு கொஞ்சோ ப்ராப்ளம் ஆயிட்டு அவ போயிட்டான் எனக்கு வந்து இப்ப வரைக்கும் என் டியூஷன்ல படிச்ச சரவண குமாரியும் விக்னேஷயும் நா ரொம்ப மிஸ் பண்ற
உம்
அதாவது எப்டின்னா ஏ எனக்கு நானு விக்னேஷுன் தா கு்ளோஸ் சரவணகுமார் நானும் கு்ளோஸ் கிடையாது ஐ மீன் சரவணகுமார் நானும் ஃபைட்டிங் பார்ட்னர்ஸ் இருவத்தி நாலு மனேரோ சண்ட போட்டுட்டு இருப்போ எனக்கு அவனுக்கு ஆகவே ஆகாது இப்பகுடா சண்ட போடுவோ ஆனா நானும் விக்னேஷ் அப்படி கடையாது விக்னேஷ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் ரொம்ப ஹெல்ப் ஃபுல் எதா இருந்தாலும் விக்னேஷ் சொல்லு விக்னேஷ் விக்னேஷ்ல்லாம் பேசிட்டு இருப்பேன் அப்படி இருக்க பட்சத்துல ப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு ப்ரெண்ட்ஷிப் டே பேண்ட் வந்து கட்டிட்டு இருக்கும் போது சரவணாகுமாருக்கு முடிஞ்சு போச்சு நான் கட்டல சரணக்குமார் உக்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டா
கோகிலாக்கு கோகிலா எனக்கு பிரரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டல நான் அவளுக்கு பிரெண்ட் இல்ல
சங்கட்டம போச்சு தெரியுமா நானு சொன்னே அப்படிலா இல்ல சரவனா நீயும் எனக்கு பெஸ்ட் ப்ரெண்ட் தான் கயிறு அவனுக்கு தா இருந்துச்சு இரு நான் வந்து உன நான் வந்து உனக்கு கட்டிவிற்ற சொல்லிட்டு அப்ப எனக்கி போய் ப்ரெண்ட்ஷிப் பேண்ட் வாங்கிட்டு வந்து அவனுக்கு கட்டி விட்டு எல்லாரும் எல்லாரும் வந்து நான் விக்னேஷ் கட்டிட்டது ஷாக்கு அப்போ நீங்க காதல் பன்லையா யாரு சொன்னா நாங்க காதல் பண்ணு அவ என் பிரரெண்டு அவ என் பிரரெண்டு அப்படின்ட்டு இருந்தே ஏன்னா விக் விக்னேஷ் வந்து ஹார்ட் ஷேப் போட்டு ஒரு கீச்சை நச்சிருந்தா எனக்கு வந்து அந்த கீச்சேன் புடிச்சிருந்துச்சு ஏன்னா கோன்னு வாங்கிட்டு வாடா அவனக்கு பேப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தே அவன் எனக்காக வாங்கிட்டு வந்தா நான் பே பண்ணிட்டேன் ஆஹ் பே பண்ணத அங்க யாருக்கு தெரியாது
ஓ அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிருச்சு
நினைச்சு புல்லா கதக்கட்டியச்சிருக்கு இருக்க அதுலக நான் அவனிட்டா தானே ஓவரா பேசி இருப்பே ஏன்னா அவன் தான் என்ன வம்பழுக்க மாட்டா எல்லாரு என்னை வேணுனே வம்பழுப்பாங்க ஏன்னா நான் வந்து அடிப்பேன் டக்குன்னு கோவாம் வந்திரும் அடிச்சிருவேன் யாரையும் என்ன ப மாட்டேன் எடுத்துனே கைதா பேசோம் வாய் பேசாது ஆ வேறுபட்ட கேஸ் அதனால எல்லாரு என் வம்பழுக்கணு அப்படிங்கிறத மயின் மோட்டிவ்ல இருப்பாங்க பட் விக்னேஷ் அப்படி கிடையாது விக்னேஷ் வந்து ரொம்ப சாப்ட் அப அப்படி இருக்க பட்சத்துல எல்லாரு தப்பா புரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வி ப்ரெண்ட்ஷிப் டேலதான் சால்வாச்சு இது நிறைய காமெடியான விஷயங்கள் என் வாழ்க்கையில
பரவாஇல்லையே
உம்
ஒரு அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டே
டியூஷன் லைப் இஸ் பெஸ்ட் ஸ்கூல் லைபா டியூஷன் லைபானா டியூஷன் லைப்
நமக்கு அப்படிய எல்லா இல் எல்லா ஒரே மாரிதா போகு ஒரே அளவு தா
எப்படிதானோ சரி பாய் ஆஹ ம் டாடா
ம்